அ மாங்க சாப்டுண்ணு இருக்கீங்ளா
ஆமாங் தோழா
ஆ ஓகே ஓகே உங்ளு மாம்பழனா ரொம்ப புடிக்குமா
மாம்பழத்த விட மாங்கா தா தோழா புடிக்கும்
ஓ உ மாங்காதா ரொம்ப புடிக்கும் ம் ஓகே
என்னன்னா மாங்காமல் என்னோட ஃபேமில்ல வந்து கேட்டு பாருங்க மாங்கா மரத்துக்கிட்ட இவ்வள கொண்டு விட்டா என்ன பண்ணுவான்னு கேட்டு பாருங்க குரங்க விட கேவலமா அவ்வள மாங்காவே இது பறிச்சி சாப்புட்டு இருப்ப பச்சையாட்டு
ஏங்க எங்க இதுல மாங்கா மர இருக்குங்க தோட்டத்துல உங்களுக்கு வேனுனா சொல்லுங்க பார்சல் போட்டு வுர்ர நானு மூட்ட
ம் போடுங்க போடுங்க ஒரு மூட்டல ரெண்டு மூட்ட போட்டாலு ஓகே தா நா இருந்து சாப்புடுவ
ஏங்க ரெண்டு மூணு மூட்ட எவ்வளனா போட்டு வுற்றங்க அவ்ளோ பயித்தியமாங்க மாங்கா மரத் மாங்கா மேல
ஆமாங்க மாங்காண்ணா செத்துருவ நானு
அவ்வளதா இப்ப மாங்கா சீசனே முடிய போகுது ஏங்க இந்த பனங்கலா சாப்புட்டுறீங்களா நுங்கு
ம் அதுக்கு என்ன எங்க ஊருல நல்லாவே கெடைக்கும்
ஓ நுங்குளா நல்லா கெடைக்குமா
நோங்கு மா எங்க வீட்டுல லைக் நோங்கு வாங்குனா வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க ஃபுல்லா லைக் இது இருக்குல்ல ஒரு இது லைக் நெறைய இருக்குல்ல நெறைய வாங்கிட்டு வருவாங்க நோங்கு
ஆ
எளநி வேற பனங்கெழங்குலா அடிக்கடி சாப்டுவோ
பணக்கு ஆ பணக்கெகு ரொ பணங்கெழங்கு புடிக்குமா
ம் நல்லா இருக்குல்ல லைக்ஸ அந்த சென்டர்ல இருக்க அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல
அ அ அ
அது சாப்டாதா டேஸ்ட் அதுல்ல
சேரி நீங்க நீங்க பச எ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்னா ட்ரிப்பு போயிருக்கீங்ளா வெளிய
ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுவரைக்கும் ட்ரிப் போனது கெடையாது பட் ஸ்கூல் டைம்ல ஒன் டைம் டூர் போனேன்
எங்க போனீங்க
ஸ்கூல்ல வந்து டென்த் படிக்கும் போது ஒண்டர்லா போனேன் கேரளா
ஓ இந்த ஒண்டர்லாவா கொச்சி ஒண்டர்லாவா
கொச்சி கொச்சி
ஆ ஓகே ஓகே மத்த தவ அது தவிர வேற எங்கேயும் போனது இல்லையா இது மாதிரியும் ரொம்ப நா ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி தங்குற மாதிரி
இல்ல இல்ல இந்த வருஷம் பாப்போம் டூர் போறது
ட்ரிப்ல போங்க அப்போதான் ஜாலியா இருக்குங்க பா ஃப்ரெண்டஸ் கூட போனதான்
எஏங்க எங்க வீட்ல விடணும்ல்ல
ஓ அப்டி அப்டி ஓகே ஓகே அப்புறம் என்ன சொல்லுங்க எந்த டாப்பிக் பேசலாம் எதுனா ஒன்னு எடுத்து வுடுங்க
ம் டூர்ல என்னாச்சு தெரியுமா டூர்ல நடந்த சம்பவத்த கேட்டா நீங்க சிரிப்பீங்க
செரி அ அத சொல்லுங்க என்னாச்சு
என்னாச்சுனா கேரளா டூரு போயிட்டு வந்த லைக் இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து இப்ப உங்க வீட்டுல டூர் நீங்க டூர் போறீங்க வெச்சுக்கோங்களன்
ஆ
இன்னைக்கு நைட்டு டூரு போணும் பத்து மணிக்கு ஈவினிங் உங்கள இங்கயே வு வீ ட்ல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுவாங்க அப்படிதான எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன டியூஷன் அனுப்பி விட்டாங்க ஆமாங்க கொடுமங்க எனக்கு நாங்க இனீ பத்து மணிக்கு வேன் பஸ் எனக்கு காலேஜ் ஸ்கூல்ல
ஆ
பத்து மணிக்கு பஸ் என்னன்னா ஈவினிங் மூணு அஞ்சு மணிக்கு டியூஷன் அனுப்பி விட்டாங்க என் கூட வ லைக் நான் கோவிட் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா கோயடு தான்
ஆ
சோ வந்து என் கூட படிக்கிற பசங்க அந்த டியூஷன்ல உண்டு ஓகேங்ளா ஸ்கூல் படிக்கிற பசங்க அவனாலே பசங்களே வரல எங்க வீட்ல என்ன அம்மா அனுப்பி விட்டாங்க என்ன கொண்டு
அப்ப நீங்க நீங்க மட்ட தான் அங்க அங்க இருந்தீங்க
ஆ லைக் நிறைய பசங்க உண்டு அந்த கிளாஸ் டியூஷன்ல நிறைய பேர் இருப்போம் லைக் அறுவத்தி மூணு பேர் ரிப்போ டென் டென்த் படிக்கிற நாங்க எல்லாஸ் நிறைய எடத்துல இருந்து அறுலத்தி மூணு பேர் இருப்போ டியூஷன்க்கு அதுல நா மட்டு டூர் போனும் அந்த அந் லைக் பத்து ஏழு கேர்ள்ஸ் தா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ல மட்டும்தா கேர்ள்ஸ் இருப்போம் பின்னாடி ஃபுல்லா பாய்ஸ் ஏழு கேர்ள்ஸ் மக டியூஷன்ல நான் அண்ண அந்த அங்க அவங்கள்ட்ட சொல் ற டூருக்கு போகணும் டைம் ஆகுது அவங்க ஒண்ண தத்துவமா பேசுறாங்க என்கிட்ட அ எதுக்கு பொம்பள பிள்ளைலா டூயூஷன் போன் டூரு போனு ஞழகா வந்து படிக்க வேண்டியதுன்னு டியூஷன் சார் டியூஷன்லலா அண்ணா டியூஷன்கு ஆ நா சொன்னே எண்ணணே இப்புடி சொல்லுதீக பாத்தீங்ளா நா வந்து இருக்க முடியுமா இப்புடிலா பண்ண கூடாது நா போங்கன் சொல்லிட்டு நா வந்து எட்டு மணி போல எங்க அம்மா எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்கே நா மேல செட்ல இருந்து கீழ அவுங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒக்காந்துட் இருக்கே டியூஷன்ல நான் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எட்டு மணியலருந்தே கால் பண்ற வறே வறை வறே வறேன் சொல்லி நையன் ஆயிடுச்சு நல்ல வேற நா ஏதோ வந்து ரெஸ் எல்லா கொஞ்சோ சேஞ்ச் பண்ணிட்டு போனேன் டூருக்கு போற டிரரெஸ்லா ஃபேண்ட் மட்டும்தா இல்ல லைக் ஃபேண்ட் போட்டிருந்தா டாப் மட்டும் தா சேஞ்ச் பண்ணு வீட்டுக்கு வந்து அவ்ளோ தா வீட்டுக்கு வந்து மணி ஒன்பதாயிச்சி பத்து பத்து மணிக்கு போகணு பத்து நிமிஷத்துல கா ஸ்கூல் போயில்லா அஞ்சு நிமித்துலயே ஸ்கூல் போயிட்லா பட் ஆன எனக்கு பக்கத்துல தா எனக்கு ஸ்கூல்ல இருந்து கால் வருது என்ன இன்னு வர்லையன்னனு கேட்டு பத்து மணிக்கு பஸ் எடுக்கணுமா
ஓ ஏங்க உ உங்க வீட்ல ரொம்ப மோசங்க ஆனா அது ரொம்ப பண்ணுறாங்க ஆனா
சொல்றதே கேளுங்க இவ்ளவு முடிஞ் ஜி ஏ வீட்ல வந்தா என்ன இவர எப்டி கெளப்புறாங்க நீ போய் டாப்ப மாத்திடுவான் சொல்லியாச்சி சேர் நானு போய் டாப் மாத்திட்டு வரே போறது டூரு ஏ அக்கா என்ன வெச்சி மேக்கப் பண்ணி விட்டுட்டிருக்கா எனக்கு எனக்கு இதெலாம் பிடிக்கவே பிடிக்காது அவத் தலைக்
காதா
நா அதெல்லா பண்ணவே மாட்டே எயா ஃபேஸ்லா பாத்தா தெரியு பச்சையா தெரியு நா கிளியரா அப்டி ஃபேஸ் கு ஒன்னுமே போட மாட்டே குலு வெச்ச மாரி இருப்பே
ஓ அப்டிங்ளா நீங்க நேச்சுரல்தா புடிக்கு உங்ளுக்கு
ஆ எதுமே யூஸ் பண்ண மாட்ட சோப்பே போட மாட்டேங்க மூஞ்ச கழுவரதே கஷ்ட நாலா வீட்டுக்
ஓ மன்னிச்சிருங்க நீங்க ரொம்ப மோசங்க ஆனாலு
என்னாச்சி இவ அவ வந் து லைக் நா எங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ்லா பேக்ல வெச்சு ரெடி பண்றாங்க டிரெஸ்லா ரெடி பண்ணி வெக்கிறாங்க ஆ என்னோட அக்கா ரெண்டு லைக் என்னோட பெரியமா பொண்ணி எயா அக்காவு சேந்து எனக்கு தலல்லா கெட்டிவிட்டு மையெல்லா போட்டு விட்றாங்க
ஆ
சேரி எல்லா முடிஞ்சி என்ன ரெடி பண்ணிவுட்டாங்க நா ஏ ஃபேஸ்ஸ கூட கண்ணாடில கூட பாக்க மாட்டே கண்ணாடில பாக்காம பொயாச்சி போயிட்டு அங்க போய் நிக்கிறே மேம்லா கேக்கறாங்க இந்த மேக்கப் பண்றதுக்காம இவ்ளோ நேரோ எனக்கு யோசிக் க நா மேக்கப் பண்ணிட்டு இருந்தனா என்னங்க சொல்றீங்க அப்டி அப்டி செரி செரி சோ அங்க போய் நின்னு சொல்லி என்ன அனுப்பிவிட் டாங்க பதினெட்டு கேள்ஸ் தா டூர் போனு பேலன்ஸ் ரெண்டு வேன்ல பதினெட்டு கேள்ஸ் தா டூர் போயிருக்கோ மொத்தமாவே ஃபுல்லா பாய்ஸ்சு ஃபுல்லா பாய்ஸ்சு மத்த எல்லா ஃபுல்லா பாய்ஸ்சு
கேக்க
அப்போ அப்றோ வந்து போய் ஒரு பொண்ணு எயா கிளாஸ் பொண்ணு கிட்ட போய் நிக்கிறே அது லூசு மாதி பண்றே கிட்ட நின்னுட்டு என்ன டி இவ்ளோ அழகா இருக்க ஸ்கூலுக்கு எல்லா இப்டி வரமாட்டேக்கிறே என்ன டி இப்டி அழகா இருக்க உன்ன சைட்டடிக்க போ நா சொன்னே செருப்பு மூடிகிட்டு நிக்கிறியா இல்லையா அப்டின்னு கேக்குறாவ பைத்தியம் மாதி புளம்புறா என்ன பாத்துட்டு ஐயோ முடியல அதெல்லா முடிஞ்சி சரிமா வேன்ல ஏறியாச்சி வேன்ல பாத்தா பதினெட்டு கோஸ் தானே என்ன வந்து லாஸ்ட் பசங்களுக்கு சீட்டுக்கு ஒன் சீட் மின்னாடி வச்சிருந்தாங்க எங்களுக்கு ஆப்போசிட்ல பசங்க இருக்காங்க ரெண்டு பேரு பின்னாடி வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு சீனியரு இன்னோரு என்னோடைய இதுல உள்ள பையனு இருக்காங்க சோ ரெண்டு பேரு நா வந்து என்ன பண்ணிட்ருந்தேனா ட்ராமா பாத்துட்ருந்தேன்னா அவிங்க நா என்னடா என் அ நா ட்ரா பஸ்ல ட்ராமா பாத்துட்டுருந்தே
ஏங்க ஒரு டூர் போறீங்க என் என்ஜாய்மென்ட்லா
அதலா பண்ணிட்டுதாங்க எல்லாரு நைட் தூங்கிட்டாங்க எம் பக்கத்துல வந்து கப்புல்ஸ் வந்து உக்காந்துட்டாங்கங்க உங்ளுக்கு தெரியாது சொல்றே என்னாச்சு எங்க வேன்ல ஒரு கப்புல்ஸ் உண்டுங்க சரி லாஸ்ட் நா எண்டுல நாங்க இருக்கோமா சோ வந்து என்ன பண்ணிட்டாங்க நா வந்து எண்டு சீட்ல இருக்கதுனால அந்த பைய சொல்லுவா நீ வந்து அவளுக்கு மடில உக்காந்துக்கோ அவ இங்கன உக்காந்துட்டு நாங்க பேசுறோ சொல்லிட்டு இவ இங்க ஃப்ரெண்ட்ல அவ அந்த சைட்ல அவே ரெண்டு பேரு கையபுடுச்சி பேசுறாங்க போட்டோ எடுக்குறாங்க எல்லா கருமாந்ரமு பண்ணிட்தா இருக்குறாங்க நாங்க என்ன பண்ண நம்ம ஒருது சைட்ல இருந்து டிராமா பாத்துட்டு இருக்கோ எங்கே பின்னாடி ஏதோ சம்திங் சிரிப்பு சவுண்ட்டு யாருடானு பாத்தா பின்னாடி இந்த ரெண்டு பேரு என் என்னோட டிராமா பாத்து சிரிச்சுட்ருக்ரா என்னங்க நீங்களு ட்ராம் நீங்களு டிராமா பாப்பிங்ளா கேட்டா ஆமா இந்த சீசன்க்காக தா வெயிட் பண்ணிட்டுருந்தே நீ பாத்துட்டுருக்கேலா சேர் சேந்து பாப்போன்ட்டு நாங்க மூணு பேரு சேந்து பாத்துட்ருந்தோ
ஏ சீ ட்ராமாவ கே
சீ ட்ராமா சீ ட்ராமா திரும்ப அங்க போய் எறங்கியாச்சு பத்து மணிக்கு ஒன்றர்லாக்கு நாங்க ஏழு மணிக்குபோய் எறங்கிருக்கோங்க ஏழு மணியே பத்து மணிக்குதா ஓபன் ஆகு ஒண்டர்லா
அ ஆமா ஆமா
எங்கள ஏழு மணி க்கே கொண்டாந்து வுட்டாங்க
அப்ரோ நாத
ஏழு மணிக்கு பொய்ட்டு என்ன பண்ண வேற வழி கெடயாம ப்ரெஷ்ல்லா பண்ணிட்டு சாப்ட்டோ சாப்ட்டுட்டு ஹேர் லா கொஞ்சோ ரிமு லைக் குளிக்குணுல்ல அப்போ வந்து எல்லாத்யு நார்மல் ம் லைக் ட்ரெஸ்ல்லா சேஞ்ச் பண்ரதுக்காக வெயிட் பண்ணா அங்க ஓபன் பண்ணா தா ட்ரஸ்க் கெடைக்கு ஒன்டர்லா ட்ரஸ் வாங்கணு அதுக்கு அங்கே மே நின்னுட்டு திரும்ப போட்ருந்த ட்ரஸ்சயே போட்டுட்டு திரும்ப ஃபேஸ் வாஷ்ல்லா பண்ணிட்டு ஆ கொண்டெல்லா போட்டு நின்னுட்டு ஃபுல்லா சும்மாவே சுத்திருப் போ உள்ளயே பைத்தியோமாரி சுத்திரிப்போ.
எங்க ரைட்ல்லா போனீங்லா ஜாலியா இருக்கு
செம்மயா இருந்து செம்மையா இருந்து சொல்ற அதெல்லா கேளுங்க. அதுல்யே ரெண்டு மூணு சம்பவோ நடந்துச்சி ம் என்ன ஆச்சு ஃபுல்லா ம் ஃபுல்லா ரவுண்ட் அடுச்சுட்டு முடுஞ்சு ஓபன் பண்ணி உள்ள போயி ட்ரஸ்லா வாங்கியாச்சு டிரெஸ்ச பாத் தா ஷார்ட்ஸ்சு டீஷெட்டு
ஆமா ஆமா ஆமா அங்க அதா அலௌடு
நா வந்து எப்பொமே ஷாட்ஸ் போட்ற ஆளு கெடையாது
அங்க அன்ட ஒண்டலல்ல அதாங்க அலோடேய
ஆஹ் ஃபுல் ட்ரெஸ் போட்றாளா எனக்கு என்னடா ஷார்ட்ஸ் லைக் முட்டி அளவு தா ஃபேன்ட் இருக்குது கீழெல்லா எனக்கு ஒரு மாரி இருக்கு லைக் அன்கம்ஃபடபிளா ஃபீல் ஆவதுண்டு நா என்ன பண்ண ஃபஸ்ட்ட் ஷார்ட்ஸ் போட்றா போட்டே திரும்ப வந்து ஃபேண்ட போட்டு அதுக்கு மேல ஷாட்ஸ் போட்டுட்ட லைக் நீ ஜெக்கின் போட்டு ஷாட்ஸ் போட்ட
ஓ அப் அப்டீங்ளா ஒண்டர்லால அது மாரி அதாங்க நாங்க பெங்ளூர் ஒ ஒண்டர்லா போனோங்க அங்குள்ள ஒன்ன ரொம்ப மோசோ அதெல்லா நீங்க கொச்சி பெங்ளூர் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அப்ரோ உள்ள ஃபுல்லா சுத்தீட்டு இருந்தாளா அதுல ஒரு ரைடு போனோ ஆல்ரெடி நா எல்லா ரைடும் சுத்திட்ட ஒரு ரைடுக் மட்டு போல த்ரீ சிக்ஸ்டி டிகிரினு ஒரு ரைடு போல அங்கே ஏன் ஃப்ரெண்டு ஒரு என்னோட ஜூனியர் ஒரு பொண்ணு போனா அவ சொன்னா பய்மா இருக்குனு சொன்னனா நா சொன்னே கீழ நின்றுக்கோன்ன ப லைக் ஆக்சன்லே சொன்னே பய்ப்டாத உன்னோட ஃப்ஸ்ஸ ஹக் பண்ணிக்க மோதே நென்சுக்கோனு சொன்ன
ஆ ஓகே
ஏன் நா இது வந்து எப்டி சொ
ஆ சொல்லுங்க ஆ நீ நீங்க சொல்லுங்க பே சொல்லிருந்தீங்க சொல்லுங்க
ஆ லைக் நா வந்து இந்த ஆக்ஷன்ல சொன்னோன பின்னாடி இருக்க வந்து பாய் என்ன நனச்சுட்டான் பின்னாடி பைய்ய இருக்குறா நா வந்து அவனு பத்தி பேசவே இல்ல அவ தப்பா நென்சுக்கிட்டா அவன்டதா நா பேசுற உன்ன ஹக் பண்ண போற அப்பிள்ளா நெனச்சுக்கிட்டா புரிது சோலி முடிச்சுது அவ எனக்கு ரிப்ளை பண்றா அங்க நின்னுகிட்டு வெயிட் பண்ணு நா வாறே லைக் அவன் மலையாளி சோ செத்துச்சு நானு என்னயா இப்டி ஆய்போ நா செத்துட்ட பயந் பயோ கை கால்லா ஆட ஆரம்பிச்சுட் டு ரைடு ஸ்டாட் ஆயிடுச்சு திரும்ப ரைட்ல இருந்து அந்த பொண்ணு எறங்கி வந்து ஓடுதா ஓட்டோ எ பின்னாடியே வரா செத்துட்டோ லாஸ்ட் என்னோட அண்ணா எங்ளோட சீனியர் ஒரு அண்ணா நின்னாங்க அவங்கிட்டமே சொல்லீட்டோ அண்ணா இப்டி ஆயிட்னா உன் பின்னாடியே வாறான் சொல்லீட்டு அந்த அண்ணாத போய் பேச்னாங்க அப்டின் சொல்லி லாஸ்ட் அவன் வந்து சாரிமானு சொல்லீட்டு போனா அந்த அண்ணா வர்லேனா வச்சுக்கோங்களே சத்தியமா அவ என்ன ஹக் பண்ணீருப்ப
ஏஹ உண்மயா உங் பின்னாடி ஓடி ஓ ஓடி வந்தானா அவன்
ஆமாங்க வந்துட்டா எங்ளுக்கு அத்தாங்க ஷாக் ஆய்டுச்சு செரி நாங்க போறோ சொல்லி விட்டானா பின்னாடியே வந்துட்டா செத்துட்டோ ஐயோ எங்களுக் ரெண்டு பேருக்கு அல்லு விட்டுட்டு அது எனக்குதா அல்லு மெயினா விடும் ஏனா நான்தா அவள்ட்ட பேசிட்டு இருந்த ஆக்சு சில்ல
ம் ம்
அவன் பின்னாடி இருந்துட்டு அவன்ட்ட பேசறன்னு நெனச்சிக்கிட்டா இது போக திரும்ப வந்து என்னாச்சு அந்தா எங்க கூட வந்து சீனியர் அண்ணா சொல்லுவாங்க ஓகே நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் சந்திப்போம்
அதுக்குள்ளயா சேரிங்க சேரிங்க செரிங்க செரிங்க கால் பண்ற
ம்